நல்லாருக்கே நீ நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கே வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா தோழி
நல்லாருக்காங்க அங்க எல்லாரு நல்லாருக்காங்களா
எல்லாரு நல்லாருக்காங்க தோழி சொல்லுங்க தோழி இப்ப அ சாப் ட்டாச்சி தோழி நீங்க சாப்ட்டீங்களா என்ன சமையல் மதியம்
மதியம் வந்துட்டு சாம்பார் அப்பற வெள்ள சாதம் உருளக்கெழங்கு
சரிங்க தோழி சரிங்க தோழி ஆ சாம்பா ஆ சாப்ட்டே தோழி நா இங்க வந்து புதினா சாதம் பண்ணிருந்தே தோழி எ பையனுக்கு ரொம்ப புடிக்கூ சோ அதுனால புதினா அந்த பிரியாணி மாரி போட்டு பண்ணிருந்த தோழி ஆ இப்ப என்ன தோழிஸ் இப்ப என்ன தோழி ரெடி பண்ணிட்டீங்களா எல்லா
ம் சம்ச்சாச்சு நீங்க சம்ச்சுட்டீங்களா
இல்ல தோழி இப்ப நைட்டுக்கு இட்லி இல்லன்னா தோச தா தோழி ஊத்தணு இன்னு டைம் இருக்குல தோழி அப்புறமா சட்னி அரச்சிக்கலாமா அப்டின்னு
என்ன சட்னி அரைக்க போறீங்க தோழி
ஆ இப்ப இன்னைக்கு வந்து தக்காளி சட்னி தா தோழி பண்ண போற வெங்காயம் தக்காளி பச்ச மெளகா
அதுல நீங்க வந்துட்டு பட்ட மெளகா வச்சு அப்பறம் இந்த
சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க
அதா பட்ட மெளகா வச்சு இந்த கருவேப்புல கொத்தமல்லி அதெல்லா வச்சு அரச்சிங்கன்னா இன்னு நல்லாருக்கூ
ஆமாங்கல அது ஒரு டேஸ்ட் குடுக்கூ அந்த வாட நல்லாருக்கூ உங்களுக்கு
ஆ என் தோழி எனக்கு புதினா சாதோ எப்டி செய்யணுன் சொல்றீங்களா
ஆ கண்டிப்பா சொல்ற தோழி ஒண்ணு இல்ல தோழி நா சிம்பிளா தா தோழி பண்றே நீங்க கேட்டுக்கக அது உங்களுக்கு ஓக்கேவா இருந்தா நீங்க பண்ணுங்க புதினாவு பச்ச மெளகாவையு நா தனியா பச்சையாவே அரைத்து வைத்து கொள் தோழி பச்சையா அரைச்சு வச்சிட்டு அ அதன் பிறகு வந்து ஒரு என்ன சட்டியில வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக நெய்யும் நம்ம பாதிக்கு பாதி கொ ஊத்திக்கலாம் தோழி அதனோட பட்டை இல அ கிராம்பு ஒரு பூ போட்டுக்கிட்டு அப்புறோம் வந்து வெங்காயம் நல்லா பொண்னெரம் போல வருத்துக்கோங்க அதன் பிறகு இஞ்சி பூண்டு விழுது வந்து அரைத்து வைத்த இஞ்சி பூண்டு விழுத போட்டு உம் அந்த பச்ச வாட போற வரைக்கும் அந்த வாச வாசனை போற வரைக்கும் வதைக் க்கணும் அதன் பிறகு தக்காளி நீங்க தக் தக்காளி அரைத்து வைத்தாலும் போடலாம் இல்லை ந நல்ல பலமான த க்காளிய நீங்க நறுக்கி கூட போட்டுக்கலாம் அது நல்லா மசிஞ்சோனா இந்த பச்சயா அரச்சு வச்ச புதினாவியும் அந்த பச்சமெளகாய் அரைத்து வைத்தது நல்லா அதுல போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அதுவும் பச்ச வாட போற வரைக்கும் வதக்கிக்கணும் தோழி அதன் பிறகு மஞ்சள் தூள் நீங்க கரம் மசாலா தூள் கூட போட்டுக்கலாம் தனித்தூள் இல்ல சில பேர் மொளகா தூள் கூட போடுவாங்க தோழி தனித்தூள் யூஸ் பண்ணாமங்க இல்ல தனித்தூள் பிடிக்காதவங்க மொளகாதூள் வேணாலும் க்காம் போட்டு தண்ணி ஊத்தி கொதிக்க விட்டு உப்புக்கல்லாம் போட்டுட்டு கொதி அதுக்கப்றமா நீங்க அரிசிய போட் ட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டு இறக்கி சாப்டீங்கன்னா நல்லா இருக்கும் தோழி கண்டிப்பா அப்டியே நல்லா அந்த தொட்டுக்க வந்து தொட்டுக்க வந்து எ தம்பி பையனுக்காக முட்டை தா அவருக்கு பிடிக்கும்னு முட்டை செஞ்சு குடுத் ருவே நாங்க வந்து உருளை கெழங்கு வருவல் இல்ல அந்த மாரி பண்ணிப்போம் தோழி முட்ட வறுவல் கூட நல்ல தா இருக்கும் உங்களுக்கு அந்த அந்த மாரி பண்ணி தற்ரது தோழி இப்ப உள்ள இதுல புதினாவே எல்லாரும் எடுத்துக்க மாட்றாங்களே தோழி இதுல அவே சாப்புறா சரி அதுவே ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணி குடுத்துர்றது தோழி அ அதுனால இப்டி பண்ணி குடுத்துட்டே உம் அது உங்களுக்கு க்கு நல்லது தான உம் சொல்லுங்க தோழி
இ இப்ப இருக்கவங்கல்லாம் வந்துட்டு இந்த புதினா கருவப்புள்ள அதெல்லாம் ஆ தொட்டு கூட பாக்குறது கெடையாது அது சா அந்த சாதம் சாப்டுறதே பெரிய விஷயம்தா
ஆமாாம் தோழி ஆமா தோழி அதுனால குடுத்துறது தோழின் கொத்தமல்லி துவயல் சட்னி கொத்தமல்லி சட்னியிலாம் பண்ணுவோம் அதெல்லாம் கூட அவரு சாப்ட்டு பாக்கல தோழி அதனால பிரச்சன இல்ல சாப்ற விஷயத்துல ஆ அதனால குடுத்தர்றது தோழி நீங்க எப்டி தோழி இந்த தக்காளி சட்னி அது பண்ணுவீங்க வேற எதாவது சட்னி உம்
வேற வந்துட்டு இந்த புதினா வேறும் புதினா மட்டும் வச் வச்சு அதுல கருவப்பில புதினா மட்டும் வச்சு நீங்க ஒரு பட்டமெளகா வச் ச்சு வெங்காயம் அதில் தக்காளில்லாம் வச்சு நீங்க அரச்சிங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும்
நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் வச்சு அரைக்கணுமா ஆ
சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் வச்சுக்கலாம்
சரிங்க
நீமா இ உங்களுக்கு வந்து அந்த பச்சை இது புடிக்காது எனக்கு அப்டின்னா நீங்க வந்துட்டு அத வதக்கிக்கலாம் இல்ல நாங்க பச்சயாவவே சாப்டுவோம் அப்டின்னாலும் நீங்க அது வதக்காம அரச்சிக்கலாம் அதுவும் நல்லாதா இருக்கும்
சரிங்க தோழ சரிங்க தோழி சரிங்க இப் அது இந்த இஞ்சி சட்னின்ல்லா சொல்றாங்களா அது தெரியுமா தோழி நானும் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்க
உம் உம் உம் இல்ல தோழி அது வந்து தே நீங்க ஒன்னும் இல்ல நீங்க வந்துட்டு இந்த கருவேப்புல கொத்தமல்லி அப்புறம் வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கிறக்க நீங்க இஞ்சி கொஞ்சம் கூட வச்சுது கொஞ்சோ ஒரு கொஞ்சம் அதிகமா வச்சுக்கிற மாரி வரும் ஆ அவ்ளோதா மத்தபடி அதுக்குன்னு ஒரு இது இல்ல நீங்க அப்புறம் வந்துட்டு ம் சொல்லுங்க சொல்லுங்க
அந்த இஞ்சி வாட வராதா ரொம்ப அதிகமா வராதா
இல்ல இஞ்சி வாட வந்துட்டு நீங்க தா வதக்கிட்றீங்கள அதனால
ஆ சரிங்க தோழி சரிங்க சரிங்க
நீங்க சின்ன சின்னதா அத அறிஞ்சுட்டு நீங்க அத வதக்கிக்கோங்க
சரிங்க தோழி சரிங்க தோழி அது ஒரு நாள் நா பண்ணி பாக்குற தோழி சொல்லுங்க தோழி சொல்லுங்க தோழி அப்புறம் வேற ம்
எங்காவது வெள்ள வெள்ள எங்காவது இப்ப போயிட்டு வந்தீங்களா அதாவது ஒரு சுற்றுலா மாதிரி
அதெல்லாம் எங்கேயும் போல தோழி என் பையனுக்கு நடுவுல உடம்பு முடியல அதனால அவரு கூட நா அந்த மருத்துவ இதுக்கு போறதே ரொம்ப தொந்த ஒரு ஒரு இருவது நாள் ஆங்க அங்கேதா தோழி அலைஞ்சி ட்ருந்த இப்பதா கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் ஓகே தேவலையா இருக்கு அதனால டாக்டர்ட்ட காமிச்சு இப்பதான் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு தோழி அதனால அவர அனுப்புறதுல்ல எங்கயும் வெளியில வெளையாட வுட்டுக்கிட்டு பக்கத்துல எங்கயாவது போய்கிட்டு அப்படிதான் தோழி வெளியூர் இன்னு இன்னு எங்கயும் போறதில்ல தோழி ம் நீங்க எங்கயாவது போயிட்டு வந்தீங்களா
நீங்க இல்ல உட நீங்க உடம்பு சரியில்லனா வந்துட்டு நீங்க வந்து ஆங்கில மரு த்துவத்த குடுக்காம மொதல்ல நீங்க நாட்டு மருத்துவம் நீங்க செஞ்சு பாருங்க தோழி அதுல முத இல்ல அது அதுலயே சரியாகிடும் ஒரு வேள அதுல சரியாகலனா அதுக்கப்புறம் நம்ப வந்து ஆங்கில மருந்துக்கு போய்க்கிலாம்
சரிங்க தோழி அதான் தோழி எனகிட்டயே நெறையா பேரு சொல்றாங்க ஒன்னும் இல்லன்னா ஹோமியோ பதி இல்லன்னா இந்த மாரி குடுங்க லேட்டா சரியானாலும் சுத்தமா சரியாயிடும் இந்த ம இந்த மருந்துக்கு போகாதீங்க அதான் தோழி பண்ணணும் இத்தன நாளா நா நெறய மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி அந்த நேரத்துக்கு மட்டும் மருந்த குடுத்து குடுத்து து சரி பண்ணிட்டாங்க தோழி அத மொத்தமா அவுங்க சரி பண்ணல தோழி இப்ப வேற ஒரு டாக்டர் கிட்ட காமிச்சுதான் தோழி இப்ப பரவாயில்ல அவருக்கு
ஆமா கண்டிப் பா இதுல வந்துட்டு நமக்கு வந்து பின்விளைவு வேற இருக்கும் நம்ப அதிகமா ஆங் ஆங்கிலம் மருந்து எடுத்துக்கறதுனால அதுல வேற ஆ தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் நம்ப வந்துட்டு அதுக்கு நம்ப இயற்கையா தான் நம்ப போயிக்கலாம் இயற்கைன்னா நம்ப ஒன்னும் இல்ல நீங்க வீட்டுல இருக்குற இந்த மூலிகை செடி அந்த மாதிரி கூட நீங்க வச்சு நீங்களா வே நானு நெறையா மருந்தெல்லாம் செய்ற இப்பல்லாம் நெறையா வலைத்தளங்கள்ல நெறையா சொல்றாங்க இயற் இயற்கையாவே ஆமா நீங்க அத வச்சு நீங்களாவே கூட செய்லாம்
நா பொதுவா வாரம் வாரம் தலைக்கு ஊத்துனா அந்த பச் செல அரைச்சு ஊத்துவோ தோழி அந்த சளிலா புடிக்காம இருக்கறத்துக்கு இவருக் ஆனா அதையூ தாண்டி இதாவது தோழி
ம்
நீங்க சொல்ற மாரி என்னமே அந்த மாரி பண்ணி பாக்கலா எல்லாருமே சொல்றாங்க தோழி நீங்கனனூ இல்ல எல்லாருமே இதா எனக்கு சொல்றாங்களே இந்த மேர்
ஆமாங் தோழி ம் ஏன்னா வந்து எம் மக்களுக்கு ஏப் இயற்கையாவே இந்த தாவரங்கள் இயற்கையாவே நமக்கு நறையா மருந்துகள் ஆம் எல்லாமே ஏ ஓ ஒரும் ஒரு தாவரம் கூட நமக்கு பயன் இல்ல அப்படின்னு கெடையாது எல்லாத் தாவர்த் திலியூ ஏதோ ஒரு சின்ன பயனாது இருக்கு நமக்கு அப்படிங்கறப்ப நம்ப வந்து நம்ம ஆ எடுத்தோனே நம்ம ஆங்கில மருந்து தேடி போகாம நம்ப இந்த நாட்டு மருந்துலே நம்ப சரி பண்ணிர்லா அ இதுல சரிப்பன் சரி ஆகலங்கறது அப்புறம்னா நம்ப ஆங்கில மருந்துக்கு போய் பாத்துக்கலா
சரிங்க தோழி சரிங்க தோழி கண்டிப்பா தோழி நா இந்த மாரி பண்ணி பாக்குறே தோழி கண்டிப்பா ஏன்னா எனக்குமே சும்மா அவர்ட போயிட்டு போயிட் வந்துட்டு இருக்கறதே அது ஒரு இதுவே இல்லாம போயிட்டு நம்பிக்க இல்லாம போயிடுச்சு எனக்கு
ஆ
இந்த மாதிரி பண்றது நல்லது தா இப்ப பள்ளி வோற தொறக்க போறாங்க அதுவே அப்புறம் ப அங்க போயிட்டூ கஷ்டப் படுவாப்புல அதுக்குள்ளே இது பண்ணிக்கணணோ தோழி ம் வெயில்லா எப்
இப்ப வேற அ ஆ ஆமா தோழி வெயில் வந்துட் டு நம்ப வெள்லே போக முடில அந்த அளவுக்கு இருக்கு நம்ப வெள்ல போகணும்னா ஒரு ஆமா கண்டிப்பா கையில ஒரு கொடை இருக்கு இருக்குறா மேரி இதா இருக்கு அம் ஆமா ஆமா ன் ஆமா வெயில் நீங்க வெயிலுக்கு வந்து அதிகமா குளிர்ச்சியான பொருள்ளா எடுத்துக்கோங்க இந்த மோரு அப்புறோ இந்த பாதாம் பிஸ் ‌இன்னோ ஒண்ணு இருக்குந் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அது ஆ ஆ அத் து அந்த மாரி ரொம்ப குளிர்ச்சியான பொருளா எடுத்துக்கோங்க இளணி குடிங்க நெறய தண்ணி குடிங்க ஏன்னா வந்துட்டு இந்த சூடுனாலதா அதிக பிரச்சனையே வருது நம்ம ஒடம்பு குளிர்ச்சியா வச்சிட்டாலே அந்த பிரச்சன கொஞ்சொ வராம
வராது ஆ அது அது பையனுக்கு தரலாமா தோழி பாதாம் பிஸின்
ஹம் அது ஏன் எல்லாருமே அது குடிக்கலா அது ஒண்ணூ பாதா பிசின்ங்கறது வந்து அந்த மரத்துல இருந்துதா வருது அது ஒன்னூ இது இல்ல
பண்ணாது அது எப்டி தோழி நா என்ன ஆ
பனங்கற்கண்டு மாதிரி இருக்கூ பனங்கற்கண்டு பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி இருக்
அது பண்ணிருக்கே தோழி நானு இப்ப என்னன்னா இவனுக்கு வெறு தண்ணில மிக்ஸ் கட் பண்ணி அது சாப்பிட முடியாதுல இல்ல ஜூஸ்ல போட்டு தரணுமா அப்டி கேக்ற நானு
நீங்க பால்லயயூ கலந்து கொடுக்கலா
பால்ல கலந்து குடுக்கலாமா
ஆ கொடுக்கலா அப்புறோ தண்ணி மத்தபடி நீங்க நீங்க வீட்லயே இருந்து தயாரிக்கலா தயாரிப்பு போல இந்த ஆம் ஜூஸ் அது அதுலயூ நீங்க போட்டு கொடுக்கலா
போட்டு கொடுக்கலா சரிங்க தோழி சரிங்க தோழி சரிங்க தோழி நா அப்பனா நாளைக்கே அது பண்ற
ஆ நீங்க அது வந்து ஒரு மூணு நாளைக்கு ஒரு வாட் டி அந்த ஒரு அல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாரி குடு
ஓ சரிங்க சரிங்க டெய்லி ஆனா குடுக்க கூடாது
இல்ல அது ரொம்ப குளிர்ச்சில்ல இல்ல அதுவே ஒடம்பு சரி இல்லாம போயிடுச்சுனா என்ன பண்றது அதுக்
சரிங்க சிஸ் சரிங்க தோழி சரிங்க தோழி நா கண்டிப்பா இத நாளைக்கே பண்ணி குடுக்குற தோழி அது வடொ நா ஆ திரும்பி தொடருவோ தோழி தொடருவோ தோழ நன்றி தோழி